ஹலோ ஆ அக்கா என்ன பண்றீங்க
நானா பசிக்கிற மாதிரி இருக்கு சாப்புல்லாமா இல்ல காலைல கொஞ்சோ நல்லா சிக்கன் அடிச்சிருக்கோ சாப்புட வேண்டாமான்னு யோசிச்சுட்டுருக்கோ
ஆ நைட்டுக்கு நைட்டுக்கு அதே சிக்கனா இல்ல வேற எதுனா செய்வீங்ளாக்கா
ம் நைட்டுக்கு கொழம்பு இருந்ததுன்னா மாவு இருக்கு எப்டி இருந்தாலு மா அம்மாவு இவுரு சாப்ட மாட்டாங்க எனக்கு ஓக்கே இல்ல அவுங்க எப்பமே வந்து சிக்கன் வந்து கா அ காலைல நல்லா சாப்ட்டாங்க அப்டின்னா மத்தியானோ சாப்புட மாட்டாங்க நைட்டுக்கு இது சாப்ட்ருவாங்க இல்லேன்னா அது சாப்ட மாட்டாங்க கொஞ்சோ ஹெவியா சாப்ட்டா எப்பவுமே வந்து வயித்த கொஞ்சோ காலி செஞ்சுர்றாங்க இல்லேன்னா வந்து ஆ ஜீரண பிரச்னை ஆயிடு அப்டின் சொல்ட்டு கொஞ்சோ கா பா லைட் ட்டா சாப்ட்டுக்வாங்க
காலைல சாப்ட்டா மதியோ சாப்ட மாட்டாங் நைட்டு் கொஞ்சோ தா சாப்டுவாங்ளா
ம் ஆம்மா இதே மத்யோ சாப்ட்டா நைட்டு சாப்ட மாட்டாங்க இதே வந்து ரொம்ப இதா இருந்து ச்சு அப்டின்னா நைட்டு சாப்ட மாட்டாங்க
ஆ சரி சரிதா ஆம்மா எங்க வீட்ல வந்து கா நாங்க காலைல எப்பயுமே அந் த பண்டிக நாள் தவர காலைல எப்பயுமே வந்து அ ச நான்வெஜ் சாப்ட மாட்டோ கொ கொஞ்சோ லைட் டாதா சாப்புடுவோ அதே மாரி பொங்கல் கூட செய் மாட்டோ அன்னைக்கு அது கொஞ்சோ ஹெவியா ஆயிடு அப்டின் சொல்லிட்டு காலைல கஞ்சி ஆ அந்த கருப்புக்கவுனி கஞ்சி வச்சுப்போ அப்டியு இல்லன்னா இட்லி இட்லி இல்ல தோச இருக்கு அதுக்கப்றோ மத் தியானந்தா கே கொஞ்சோ நல்லா சாப்புடுவோ பிரியாணி அது மாரில்லா சாப்ட்டோனா நைட்டுக்கு நீங்க சொன்ன மாரி ஒரு தோச இல்லன்னா வந்து அவுங் சப்பாத்தி நல்லா சாப்புடுவாங்க சப்பாத்தியு கிரேவியு நல்லா இருக்கு அதனால சப்பா நா வந்து சிக்கன் கொழம்பு இருந்துச்சு சிக்கன் பிரியாணி செஞ்சோன்னா நா வந்து கூடவே மட்டன் கிரேவி வச்சிருவே நானு ஆனா அந்த மட்டன் கிரேவியே நா நா ஒரு திக்குமா நானு பாப்பா யாருமே ஊத்திக்மா ஊத்தி சாப்புட மாட்டோ அவரு மட்டுந்தா ஊத் தி சாப்புடுவாரு நாங்க அதே அந்த கிரேவி வந்து அப்டியே நைட்டு ஷிஃப்ட் ஆயிடு நைட்ல்ல ஒரு தோச வச்சு தோ மோ ஆ இது மாரி சிக்கனு மட்டனு அது மாரி எதுனா கொழம்பு இல்ல கிரேவியோ ஏதோ இருந்துச்சுன்னா நாங்க வந்து சப்பாத்தி தா செய்வோ அது பத்து மணி ஆனாலு சரிதா சப்பாத்தி தா வேணுன் செஞ்சு
ஓ ஓக்கே ஓக்கே ஓக்கே இப்ப ம் ம் ந்து நார்மலாய் இப்ப வந்து ம் நான்வெஜ் இல்லாம இப்ப சாப்பாடு மிச்சமாயிருச்சுனா நீ என்ன பண்ணுவ
சாப்பாடு மிச்சமாயிருச்சுனா கேக்குறீங்ளா
ம்
சாப்பாடு மிச்சமாயிருச்சுனா ஆ நாங்க நேரமாவே சாப்ட்ருவோ நாங்க நா வடிக்க பாப்பா ஸ்கூல் போற டைம்ல சாப் ப்பாடு மிச்சமாயிருச்சுனா தண்ணி ஊத்தி வெச்சிருவே அப்டி இல்லனா ஸ்கூல் போவாத டைம்ல நா வந்து சூடா சாப்புட்ணுனு எதிர்பாப்பா அவரு வந்து சில்லுனு இருந்தா கூட பிரச்சன இல்லன்னுவாரு எங்க வீட்ல நாந்தா பிரச்சன எனக்கு வந்து அப்டியே ஆவி பறக்க சாப்புட்ணு அப்டின்ட்டு எனக்கு ஆமா சாம்பார் கூட நா வந்து எப்பெல்லா சாப்புற சாப்புட்றனோ அப்பலா சூடா சூடு பண்ணிதா சாப்புடுவே அவரு அப்டி கெடையாது அவரு கொஞ்ச மெதமான சூ சூடு இருந்தா கூட சாப்பிட்ருவாரு நா வந்து கொஞ்ச நல்லா கொதிக்கணு அப்டின் சொல்ட்டு அப்டிதா சாப்டுவே அப்போ இன்ன சாப்பாடே நா மதியந்தா வெப்பே ஒரு பன் ஒரு மணிக் சாப் ப்புட்றோ ஒரு மணிக்குலா பசிச்சிரு அதனால பன்னெண்டு மணி பன்னென்ர மணிக்கு தா வெப்பனே சாப்பாடுங்க அந்த சாப்பாடு மீந்துச்சுனா நைட்டு பசங்களுக்கு ஊட்டிருவே அப்பதா நைட்டுக்கு நல்லா தூங்குவாங்கன் சொல்லி ட்டு அப்டியு இல்லனா அவரு சீக்கிரமா வந்ட்டாருனா அவரு சாப்ட்டுப்பாரு நா வேணான்தா சொல்லுவே இல்ல பரவால்ல நானே சாப்ட்டுக்குறேன் சொல்ட்டு சாப்டுவாரு
ஓகே ஓகே ஓகே அப்டியே மிச்சமாய்ருச்சுனா
அவர் தண்ணி ஊத்திட்டு மறுநாள் அவர்தா சாப்டுவாரு அத ஏனா எனக்கு தயிர் சாத புடிக்காது
ஆ ஆனா அதுதா நல்லது சொல்லுவாங்க ஆனா நா இப் இப்பதான இது பண்ணிருக்கே இப்பவே வந்து மிச்சமாச்சுனாலு நாங்க வந்து மாடு இருக்கறதுனால அங்க ஊத்திருவோமா
ஆமா நீயு ஆ அங்க வந்து ரொம்ப எங்க நீங்க சொல்ற மாரி மாடு இருந்தா மாடுக்கு ஊத்திர்லா கரெக்ட்டு தா
ம் ம் இப்பலா என்ன பண்ணிட்றே அப்டினா நா நேத்துதா பாலாவின் இணையதளத்துல பாத் த்து வச்சிருந்தே என்னன்னா ஆ அரிசி மிச்சமாயிடுச்சுன் சாப்பாடு மிச்சமாயிடுச்சுன் வையே அதுலயே இன்ன கொஞ்ச வந்து தயிரு கொஞ்ச போட்டுட்டு புளிச்ச தயிரு இருந்ததுனா அத கொஞ்ச ஊத்திட்டு ம் இது ரவ கொஞ்ச போட்டு கொஞ்ச உப்பு போட்டுட்டு மிக்சில அரச்சிட்டு நம்மவ் எப்பம் போல தோச சுட்டுக்லாமா ஆ இந்த மாரி பாத்தே நானு அட நேத் ட்ரை பண்றதுக்கு எனக்கு வாய்ப்பு கெடைக்ல ஆனா இருந்தாலு ட்ரை பண்லா அப்டின்னு அப்டியே இல்லனாலு ஒவ்வொரு த்ரு என்ன பண்றாங்கனா வெறு அந்த அ சாப்பாட்ட மட்டு அ அசச்சிட்டு அ வெங்காய கொஞ்ச த நம்ம அந்த இதுக்குள்ள என்னென்ன போட்றமோ கேரட்டு அந்த மாரிலா துருவி போட்டுக்ட்டு அதுக் கூட நம்ம தோசமாவா வந்து அப்டி இது யூஸ் பண்ணிக்லா அப்டிங்கிற மாரிலா போட்ருந்தாங்க
அப்டிங்களா நானு ட்ரை பண்றே இது ரொம்ப புதுசா இருக்கு எங்க வீட்ல வந்து நா ரொம்பவே அ வே நா வந்து மத்தவங்க யார்னா வந்தாதா கா கொஞ்சோ வேஸ்ட் ஆயிடு வீட்டுக்கு யார்னா கெஸ்ட் அது மாரி வந்தா தா பட் நாங்க இருக்கும் போது நா வந்து அளவாதா கொஞ்ச சமப்போ ஃபர்ஸ்ட் எல்லா நெறய சமச்சு வச்சிருவே இப்ப நா மட்டுந்தா எங்க வீட்ல கணக்கு நா மட்டுந்தா சாப்ட்ணு அப்டின்ற மாரி ஏனாவ் காலையிலயு அவரு சாப்பிட மாட்டாரு ஆ ஆபிஸ் போய் தா சாப்பிடுவாரு மதியமு அ ப்படிதா எப்பயுமே காலைல சாப்பிட முடியாது ஏன்னா ஆறு மணிக்கே கிளம்பிடுவாங்க ஆறு ஆறே கால் க்லா
ஓ ஓகே ஓகே ஓகே
ஆஃபிஸ்லயே சாப்பாடு போட்டு வளக்கறாங்க அவுங்கள அதனால அங்கே வளத் ட்டு சொல்லிட்டு நானு விட்ருவே அவரு எடுத்துட்டு போ மாட்டாரு அவுங்க ஃப்ரெண்ட்ஸ் லா பேரு அ சாப்பாடு நல்லா இல்ல சேரல நாங்க எடுத்துட்டு ஆனா அங்க போய நெறய நல்ல டிஷ் போடுவாங்கக்கா இந்த னா ஆ ராகி இடியாப்போ நெறய சொல்லுவாரு எனக்கு எல்லா ராகி இடியாப்போ தேங்கா பால் சாத ஆமா நம்ப ஹாஸ்டல் மாரிலா இல்ல அங்க நிஜமாவே ஆ சாப்பாடு நல்லா போடுவாங்க உண்மையாலே சாப்பாடு நல்லாவே போடுவாங்க அதனால ஒரு அ எயிட்டி பர்சன்டு ப இருக்கிறவங்க அங்கதா சாப்பிடுவாங்க மீதி இருக்க அந்த இருபது பர்சன்ட் இந்த டயட் ஃபுட்டு இதெல்லா எடுத்துக்குறவுங்க மட்டுந்தா ஆ இது பண்ண மாட்டாங்க அங்க எப்டினா ரொம்ப சாப்பாடு வேஸ்ட் பண்ணுவாங்க ஆ முட்டல்லா இருக்கு பாத்தீங்களா டெய்லி முட்டல்லா போட் டுப்பாங்க அந்த முட்ட எங்க எங்க அவரு சொல்லுவாரு ஆ முட்டைய என்ன பண்ணுவாங்க ஏ சாப்பிட்ற மாரி ரெண்டு வாங்கிப்பாங்கடா வாங்கிட்டு அந்த அ ஒயிட்ட மட்டு சாப்பிட்ருவாங்கடா உள்ள இருக் க இது மட்டு அப்டியே கொட்டி போட்டுருவாங்க எனக்கு அது பாத்தாலே கொஞ்ச நாளா இது மாரி பண்ணி பண்ணி அவரு அது முட்டயே சாப்பிடாம இருந்தாரு அப்புற எனக்கு ரொம்ப இது மாதிரிதா முட்டை செஞ்சா எனக் முட்ட வானா எனக்கு முட்ட வானா அப்டின்வாரு அப்புற இந்த பீட்ரூட் பொரியல்லா பாத்தா கூட ஏய் அவுங்க சொல்ற பொரியலே எனக்கு புடிக்கல அதனால நீயும் வந்து ச செய்யாத அப்டின்னுவாங்க த நைட்டு் ஒரு வேலதா சாப்ட்றாரு அவரா இது வேணா அது வே அது நம்ம அவங்களுக்கு புடிக்காதது செஞ்சா ரொம்ப கஷ்டமாயிடுமா நம்மளுக் க அப்புறம் எனக்கு அந்த ஸ் சோயா இருக்கு பாத்தீங்களா அதுல வந்து ஃப்ரை நல்லா வறுத்துட்டு அல்ல கிரேவி மாரி வச்சா எனக்கு புடிக்கு பசங்களு சாப்பிடுவாங்க ஆனா அவரு இல்ல ஐயோ எனக்கு அந்த ஸ்மெல்லே புடிக்கல எங்க ஆஃபீஸ்ல அது போட்றாங்க எல்லா வாங்கி சாப்டவங்க எனக்கு புடிக்கல நீயு செய்யாத ஒரு நாள் செஞ்சு நீங்க நம்ப மாட்டீங்க அவர் புடிக் க்கள சொன்னதுனால நானு கொஞ்சதா சாப்ட்டே இப்ப பாப்பாவு கொஞ்சம்தா சாப்டா அப்டியே எடுத்துட்டு போய் வெளிய போட்டே அதனால முன்னாடியே கேட்டுப்பே என்ன வேணு உனக்குன்னு சொல்லிட்டா அது கேட் ட்ட மாரி சமைச்சுப் போயிட்லா அவரு வந்த பிறகு ஆனா எங்க வீட்ல வந்து தோச சுட்றது அவர் தா நைட் ஆனா தோஸ் மட்டு அவர் சுட்ருவாரு ஏரா தவா போயிடுமா அதனாலா அவரு தோச
எங்க வீட்ல வந்து சப்பாத்தினா மட்டுதா இது பண்ணுவாங்க ஆனா மித்த ரைஸ் ஐட்டம்லா நானே தா பண்ணுவ சப்பாத்திக்கு மட்டு நா அதுவுமில்லாம என்னை இன்னு திட்டிட்டே இருக்கறது சப்பாத்தி உனக்கு ரவுண்டாவே வராதா இந்தியா மேப்பு அணீலு ஆட் சமீபா ஆமா இப்டியேதா ஒனக் பண்ணுவியா அப்டின்னு திட் டுவாரு அப்றோ மீதி எதோ சா வச்சறது
அ நீங்க சொல்ற மேரி லேயர் சப்பாத்தி தா வேணு எனக்கு எங்க அப்பால்லா சப்பாத்தி தெரட்டுவாரு ஏய் உனக்கு சப்பாத்தி கூட தெரட்ட தெர்ல ஓஹ் அப்டின்ட்டு அது ஒரு பெரிய பிரச்சன எங்க வீட்ல என்ன பண்ணுவாங்களா மாடு இருக்குன்ற தைரியத்துல அந்த அந்த இட்லி குண்டானே எத்தன எவ்ளோனா முப்பத்தாறு இட்லி வரூ ரெண்டு ஈடு ஊத் த்துவாங்க நா கேப்ப எதுக்கு இவ்ளோ ஊத்றிங்க அப்டின்னு கேப்ப மாவு வேஸ்டு வீங்க இல்லமா வேஸ்ட் ஆனா பரவால்ல மாடு சாப்ட்றுன்னுவாங்க ஐயோ உங்களுக்கு புரிலியா இதுமார்ல்லா வேஸ்ட் பண்ணக் கூடாதுன்னு நா திட்டுவ அவுங்க கேக்கவே மாட்டாங்கா சாப் சாப்பாடுமே அவ்ளோ வடிச்சு வச்சிருவாங்க கேட்டா ஆளுங்க திடீர்ன்னு வந்துட்டா அவுங்களுக்கு இருக்கட் டு அப்டின் சொல்லுவாங்க
லிமே நடக்கும் இப்பவுமே நடக்கும் எங்க வீட் ல அப்பறோ அது போகவே வந்து மா அ
அ மாடு சாப்பட்றது ஒரு பக்கோ இருக்கட்டு அதுக்கு ஆளுங்க வராங்க வரல ஒரு கா ஃபோன் பண்ணி கேட்டுக்கோங்க கேட்டுட்டு சமைங்க அப்டின்னு சொன்னா கேக்க மாட்டாங்கா
ஆமா நீ அனா நீ சொல்றது குக்கர்ல வச்சாவே நாங்க லேட் ஆயிரு அப்டின்னு நெனைக்கிற ஆளு நீங்க வடி ங்கறது ஒரு பெரிய ப்ராசஸ் இல்ல அவ்ளோ பேத்துக்கு நம்ம டக்குன்னு வடிக்க முடியாதுங்கற
அவுங்க வடிக்கிறது மட்டு அடுப் ல வெப்பாங்கக்கா ஆமா வெறகடுப்புல வெப்பாங்க
அப்ப ஐயோ குண்டா கழுவறதுன்னா பெரிய இதாச்சே கட்டக்கறேன்னு கரிபுடிச்
ஆமா அந்த குண்டால்லா கரி கரியா இருக்கும்கா எ எங்கிட் ஜேமா அங்க பாத்தரோ வந்து நா வந்து எதுக்கு சொட்டையாவ கூடாது எனக்கு அவுங்க சொட்ட பண்ணி வச்சு எல்ல பாத்ரமே சொட்ட சொட்ட சொட்டையா இருக்கு நா வந்து இல்ல ஆன்ட்டி புதுசு வாங்கி வாங்கனாலுமே அது ஒரு வாரோ தாங்காது சொட்ட பண்ணுடுருவ கேட்டா இல்ல நெறைய பேர் இருக்காங்க ஆளுங்க கிட்ட குத்தமிச்சிட்டாங்க அப் அது இதுன்னு எதன்னா ஒரு
அது ஒவ்வொர் அப்டியே அத மெயின்டெயின் பண்ணிட்டு இருக்கறவங்களுக்கு நம்ம வந்து அது எதுவுமே பண்ண முடியாது நாங்க குக்கர்ல வச்சுக்குவோ முடியாது ம் ம் அது அவுங்க ஃபர்ஸ்ட்லந்து இது பண்றாங்க ஒரு நாலு பேத்துக்கு சாப்பாடு போட்றாங்கல்ல நல்ல விஷயோதா நாங்களுமே அப்டித்தா ஆனா நாங்க இது வந்து இது எதுமே டக்குனல்லா வேஸ்ட் ஆகாது அப்டியே வேஸ்ட் ஆனாலு நம்ம மாடு இருக்கணு ஊத்திருவோ ஆனா சாப்பாடுன்னு இதுக்குன்னே வந்து வேலையாளுங்க எல்லா வந்து இவங்க வீட்டுக்கு போனா சாப்பாடு போடுவாங்கன்னே வருவாங்க
ஆ அதுவு உண்டு பட்டு இருந்தாலுமே வந்து ஒரு மூணு பேர் வே ஆமா மூணு பேர் இருக்கிற எடத்துல இவுங்க பத்து பேரு கிட்ட சமைப்பாங்க அதுதா எனக்கு கோவோ வரு அந்த அரிசி வேஸ்ட்டு நீங்க நம்ப மாட்டீங்க இங்க நா ஒரு மூட்ட காலி பண்றதுக்குள்ள அவுங்க அஞ்சாறு மூட்ட காலி
அது அவுங்களுக்கு பசன்ன பழகிட்டாங்களா அதுதா ம் சேரிடா சேரி நீ பாரு ம் பேசலா பாய் பாய்